ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது
க்கீங்களா
ம் அதா போட்டுருக்கேன் நீங்க எப்பிடி இருக்கீங்கா
நா நல்லா இருக்கும் சாப்ட்டாச்சா
ம் சாப்புட்டுச்சு சார் நீங்க
நாங்க சாப்புட்டாச்சு இப்ப சாப்புட்டுட்டே இருக்கீங்க போல
இந்தா சித்த சொல்லுங்க
ஏன் இந்தா ச சாரி நடிக்காதீங்க சாப்புட்டுட்டு தானே இருந்தீங்க அதான் தெரி்ஞ்சுது சவுண்ட்ல என்ன சாப்பிட்டீங்க
என் பொண்ணு ஸ்நாக்ஸ் வச்சிருந்து குடுத்தா அவுளுக்கு டெண்ட் பாப்பா பண்ணா பீன்ஸ்ன்னா நம்ம ரெண்டு வாயுல போடுவோம் அப்பிடின்னு சொல்
பாதி அவ்ளோ நேரம் அந்த பா ல சும்மாாதான் இருக்கும் இப்ப நம்ம பசங்க கேட்டா மட்டுந்தா அது நம்மளுக்கு சாப் அப்டும்னு தோணு அப்படிதான
ஆமாங் சிஸ்டர்
க போ ரெண்டு ப எத்தன பசங்க
ஒரு பொண்ணு உங்களுக்கு ஏ இப்பதா ரெண்டு வயசு ஆக போகுது
ஓ அப்படியா எனக்கு ரெண்டு பசங்க ஆமா தம்பி தம் அப்டி ஒண்ணு பாப்பா ஒண்ணு தம்பி யூ கேச் படிக்கிறா பாப்பா வந்து இப்போ இந்தா ஒன்னைகால் வைஷ் ஆகுது பாப்பாவுக்கு
அப்டியா
ஆமா இப்பதா ஸ்கூல் விட்டாங்க ஸ்கூல் கரெக்டாக உனுக்கு நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஃபோர் ஓ கிளாக் முடியு
அப்டியாஹ் ஆஹ்
ப்பியே அவங்க அப்பா கொண்டு போய் விட்டு வருவாங்க ஈவ்னிங் போர் ஓ க்ளாக் இப்பதா நா போயி இ கூட்டிகிட்டு வந்து வீட் விட்டு நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்களா நொங்களா அந்த மேல உள்ளத் தோலெல்லாம் எடுத்து குடுத்து சாப்பிட சொல்லிட்டு சரி ஓகே அப்டின் சொல் இப்ப தூங்க போறேன்னா சரிட தூங்க எப்படினு டூ டேஸ் லீவுதானே அப்டின் சொல்
ஆமா ஆமா வீக்கன்னா புள்ளங்காஷ்
ஆமா ஆமா இல்ல அவ எப்பயுமே ஸ்கூல் போயிவிட்டு வந்த ஒடனே என்ன பண்ணவானா தூங் வந்தோடனே ஏதாவ ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு தூங்க வச்சிருவே கொஞ்ச தூங்கி எந்திச்சு ட்டு ஒ முன் ஒவ்வொரு நாள் பார்க்குக்கு போவா அவங்க அப்பா கூட அப்டி இல்லன்னா ச்ட்டு கோம்வர்க் பண்ணிட்டு இப்போ வெளியில பசங்க பக்கத்துத்வீட்டு பசங்கல்லா விளையாட வருவாங்களா அவங்க கூட சேர் வந்து போய் விளையாடுவா
அப்படியா உம் ஏன் பொண்ணும் அப்படிதான் அஹ் இப்ப வந்துட்டு என்ன பண்ணிட்டன் இன்னைக்கு எப்போதும் ஆஹ் சா குளிக்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்கிடுவா இன்னைக்கு என்ன பண்ணிட்டானா காலையில சீக்கிரமே எந்திரிச்ட்டா அவங்க அப்பாவும் ஆ பிஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சத்தம் போடவும் காலையில எலும்பிட்டுா சீக்கிறமே எழுந்திருக்கவும் இப்ப வந்துட்டு ஆஹ் தூங்கிட்டு காலையில ஒரு லெவல் ஓ கிளாக் போல தூங்கிட்டு இப்ப வந்துட்டு தூங்காம சேட்டை பண்ணிட்டு இப்பதான் அம்மா எனக்கு பசிக்குது ஸ்நாக்ஸ் குடுனு கேட்டா அதான் செரி கொடுத்துட்டு இப்பதான் படுத்திருக்கா ஹலோ